ஹலோ ஹலோ கேக்குதுங்களா பேசுறது ஆ கேட்குது
ஹலோ நல்லாருக்கோங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோ பசங்கள்ளா ஸ்கூல் போயிட்டாங்களா
ஆ போய்டாங்கங்க
ஓகே எங்க வீட்லையு பசங்க போயிட்டாங்க வேலையெல்லா முடிஞ்சுதா
ஆ முடிஞ்ச்சிங்க அப்றோ உங்களுக்கு என்ன பிடிக்கு
எனக்கா எ எதுலா கேக்றீங்க எது ரிலேட்டடா
ம்
இல்ல எது ரிலேட்டடா கேட்கறீங்கன்னு கேட்கறே
என்ன பிடிக்கு பிடிக்காது அந்த மாதிரி கேட்டே
அ ஆ அதா எதுல எனக்கு என்டர்டெய்ன்மெண்ட்டா நா வந்து இப்போ பாட்டெல்லா கேப்பே நறையா சாங்ஸ் கேப்பே அதுவு இப்போ நியூ சாங்ஸ் விட வந்து இந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் எல்லா அந்த டைம்ல வந்த பாட்டு அதெல்லா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கு சமைக்கக்குள்ள கூட பாட்டு ஏதாவது போட்டு கேட்டு ட்டு அப்டியே சமைப்பே அப்றோ செடி வளர்க்கறது அதெல்லா கார்டனிங் பிடிக்கும் ஆனா நா செடி எதுவும் வச்சர்ல எல்லா போயிடுச்சு இங்க சொந்த வீடு இல்லயா சோ நாங்க இருக்கறது ரென்டல் ஹவுஸ் தா இங்க வந்து நெறைய செடி அ மாடியில வைக்க முடியல ஹீட்ல வந்து க இதாயிடுது கருகிருது ஒரு மாரி அதனால அத வைக்க முடியல மணி பிளான்ட்டு மட்டும் கொஞ்சோ அத வீட்டுக்குள்ளயே அங்கங்க மாத்தி மாத்தி வச்சு பாத்துப்ப கொஞ்சம் எனக்கு அந்த க்ரீனரியா பாக்குறது அப்டினா ரொம்ப புடிக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு இல்ல அ கோவமா இருக்குலல்லா வந்து இந்த வெளியில மா மரம் செடி கொடில்லா இருக்குல அதெல்லா வந்து பாப்ப அந்த மாரி காலைலேல எழுந்தவுன்னயே அதெல்லாம் பாக்குறதும் எனக் க்கு ரொம்ப புடிக்கும் அப்புறம் டிராயிங் பண்றது அந்த மாரி ஆ அப்புறம் வீடு கிளீன் பண்றது சும்மா இருக்கப்ப அந்த மாரி விஷயம்ல்லா பண்ணுவ கிளாஸ் பெயிண்டிங் அந்த மாதிரி நீங்க
ம் நா உங்களுக்கு அப்டியே ஆப்போசிட் எனக்கு வெளிய போனும் வெளிய போனும் மூவிக்கு படம் பாக்க போணும் அப்புறம் ஆ அப்புறம் நெறைய மூவிஸ் பாப் ப சா நீங்க சொல்ற மாரி பாட்டு நெறைய கேட்ப பாட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால பாட்டு பாட்ட கேப்ப கொஞ்சம் புக்ஸ் புக்ஸ் எப்பயாவது ரீட் பண்ணுவ
ஓ
அப்புறம் மெக ஆ அப்போ வெளிய போயிடுவ எங்கேயாவது ம் போயிட்டு ஒன்னு படத்துக்கு போயிருவ இல்லன்னா வெளியிலா எங்கேயாவது ஆ பிளான் பண்ணி போயிருவோம் நல்ல குடும்பத்தோட மொத்தமா போய்ட்டு வந்துருவோ த
பரவாயில்ல ஜாலியா இருக்கும் ஃபேமிலியோட ட்ரிப்
ஆமா அதனால நெறைய பேர்ல்லா இல்லாமா எங்க ஃபேமிலி அப்படி ஆ அப்புறம் இன்னும் அ அண்ணா ஒருத்தவுங்க இருக்கா அவுங்க ஃபேமிலி அப்படி ரொம்ப குறிப்பிட்ட ஃபேமிலிஸ் மட்டும் அடிக்கடி போயிட்டு வந்துருவோ எங்கேயாவது பிளான் பண்ணி சோ கொஞ்சம் மைண்ட் ரிலாக்சேஷனா இருக்கு போயிடாது நம்ம ஆ வாரம் முழுக்க ஏதாவது ஒரு இதுல கம்மிட் பண்ணியிருப்போம் சோ வீக் என்ட்ல ஒரு பிளான் பண்ணி எங்கேயாவது அட்லீஸ்ட் ஒரு மூவிக்காது வெளியில போயிட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ம் இல்ல எங்கேயாவது சும்மா
அது பரவாயில்ல நீங்க ரொம்ப லக்கி தா எனக்கு அந்த மாதிரி அப்டி யாரும் ஃபிரண்ட்ஸ் சர்க்குள் யாரும் இல்ல ஃபேமிலிலயும் வந்து அந்த மாதிரி யாரும் வர மாட்டாங்க செட் ட்டாக மாட்டாங்க நீங்க எங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா உங்க கூட கூட ஜாயின் பண்ணிப்போ நாங்க எங்களுக்குமே வந்து வெளியில நெறைய ஊர் சுத்ததுனா ரொம்ப பிடிக்கும் ஆனா நாங்க மட் ட்டுமே நானு என் ஹஸ்பண்ட் என் பையன் மூணு பேர் மட்டும்தான் சுத்திட்டு இருக்கோ வேற யாரு எந்த ஃபேமிலியுமே இல்லையா அதான் கொஞ்சம் போரிங்கா இருக்கும்
எப்பயாவது மேக்ஸிமம் பிளான் பண்ற மாரி மத்தபடி எங்களுக்குள்ளயே ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு இல்ல கொஞ்சம் நெறையா ஆ வேலையில கம்மிட் ஆயிருக்கோ அப்டின்னா ஜஸ்ட் ஒரு காஃபியாவது போய் அவுட்டிங்ல போய் ரெண்டு பேர் சேந்து குடிச்சிட்டு ட்டு வந்துட்டு பேசிட்டு வந்தா இது பி ஓகே அப்படி இருக்கும் சோ அந்த மாதிரி அதெல்லாம் விஷயம் சின்ன விஷயம்தா பட் ஆனா அது கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப ரிலாக்சேஷனா இருக்கும்
ஆமா
ஆ இன்னொன்னு பசங்க வெளியில கூட்டிட்டு போகணுங்குறது அதுவு பெரிய ஹைடாஸ்க்கு
கூட்டிட்டு போறது பிரச்சன இல்ல பாக்குறதெல்லா கேப்பாங்க அது ஒன்னு இன்னொன்னு ஆ நெறை மேக்சிமம் அப்பிடி பண்ண மாட்டாங்க பெரிய நாட்டினஸ் பண்ண மாட்டாங்க ம் கேக்குதா ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதாங்க
ஹலோ
ஆ கேக்குதாங்க
கேக்குதா உங்களுக்கு
ஆ எனக் கேக்குதுங்க
இங்க வேற ஏதோ கால் வர மாதிரியே இருக்கு அதுல்ல
இல்ல எனக்கு அது அப் எனக்கு அப்டிதா இருந்த ஐ திங்க் வேற யாரோ நம்மளுக்கு ட்ரை பண்றாங்கன் நெனைக்கிறே யார் வீட்ல வந்து கால் பண்ணுவாங்க
சரி ஓகே முன்ன காஃபி சொல்றக்குலதா ஞாபகோ வருது இந்த மிட் நைட்ல காஃபி டீ குடிக்கிறது வெளியில போயிட்டு அ எனக் கது ரொம்ப புடிக்கு நானு ஏ ஹஸ்பண்டு போயிட்டு எப்பவாது ஆ வீக்கெண்ட்ல சும்மா நைட்டு படோ எதா பாத்துட்ருந்தோனு வச்சுக்கோங் ளே மூவி முடிஞ்சு சும்மா எங்கயாவது வெளியில போயிட்டு வரலா அப்டின் தோனுச்சுனா பீச் போயிட்டு டீ குடிச் டு வருவோ அது நல்லாருக்கு
பரவால்லயே ஒங்க ஊர்ல பீச் இருக்கா
ஆ இருக்கு
ஆ எங்க ஊர்ல இல்ல அதுனால நாங்க அங்கல்லா போக முடியாது ஒரு டீக்கு டீ குடிக்க போறது சும்மா அப்பிடி ரவுண்ட் அடிச்சிட்டு வரு பைப்பாஸ்ல அப்பிடி போயிட்டு ஜாலியா ஒரு அப்டி போய்ட்டுருவோ அதுவே எங்களுக்கு ஒரு ஓகேவா இருக்கு ரொம் எதாவது பேசன்னா ஜஸ்ட் அந்த ஒரு கப் காஃபி அந்த டீயோ அதுல எதாவது பேச பேசிட்டு அப்றோ ரூ
க ஊர்ல நைட் டைமுல வந்து நல்லாருக்கு வீக்கெண்ட்ஸுல வந்து பாத்தீங்னா வெளியில வெளிஸ் டேட்ஸ்லருந்துலா வருவாங்க டூரிஸ் பிளேஸ் அப்டிங்கற் துனால சோ பீச் சைல்லா பாத்தா ரொம்ப கொஞ்சோ டிராஃபிக்கா கொஞ்சோ க்ரௌவுடாவேதா இருக்கு ஃபுல்லா
ம் ம் ஆனா பீஜிக் போறத் தே ரிலாக்சேஷனுக்காகதா ஆனா அங்கயு உள்ள கிரவுட்லல்லா பாத்தா நா சோ அதெல்லா வந்துட்டு நம்மளுக்கு இருக்க அமைதியே போயிரு
அதுவு எல்லா நாள்லையு அப்டி இருக்காது க்ரௌவுடா இருக்காது ஜஸ்ட் அந்த வீக்கெண்ட் மட்டு அதுவு வெளிஸ் டேட்ஸ்லந்து பிப்புள்ஸ் நெறைய வர்ரறதுனால அந்த மாதிரி இருக்கு மத்த நாள்லா ஒர்க்கிங் டேஸ்லா பாத்தீங்னா லோக்கல் வாளுங்கதா இருப்பாங்க சோ அந்த அளவுக்கு இரு இருக்காது நமக்கு ஒரு மைண்ட் வந்து கொஞ்ச ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்குணு அப்பிடின்னா பட்டுனு பக்கத்திலே இருக்குமா போயிட்டு கொஞ்ச ஒரு டென் மினிட்ஸோ இல்ல தேர்ட்டி மினிட்ஸோ உக்காந்து பீச்ச பாத்துட்டு கொஞ்ச ரிலாக்ஸ்டா எல்லாத்தியு மறந்து தூக்கிப் போட்டு வந்தா அப்ப கொஞ்ச ஃப்ரீயா இருப்பே நானு
எங்களுக்கு ஆக்சுவல பீச் பக்கத்துல இல்ல அதனாலயே எங்களுக்கு எப்பயாவது பீச் போறது ரொம்ப ஒரு மாரி நல்லா இருக்கு ஏன்னா எப்பயாவதுதா அது நடக் குமா எங்கேயாவது போம்போது பிளான் பண்ணி போறனால அது நல்லா ஃபீல் பண்ணுவோ இதுவே பக்கத்தில இருந்தா பொழுதனைக்கு போனா ஒரு ஃபீல் இருக்குமான்னு தெரில எங்குளுக்கு சோ அதனால எங்களுக்கு அது ஆ பிடிக்கு ரொம்ப பிடிக்கு பட் போனா அது நல்லா டைம்ஸ் ந்துட்டு நல்லா ரிலா ரிலாக்ஸ்டா நல்ல ஒரு சாலிடா ஒரு டூ ஹர்ஸ் மேல அங்கே இருந்துரு டு அதுக்கப்புற தா வருவோ
எங்க வீட்டு்ல எ பையனுக்கு புடிக்காது அதனால பீச்சுனாலயே அவ வந்து கொஞ்ச மூஞ்ச தூக்கி வச்சுப்பா
ஓ
ஆனா எனக்கு ரொம்ப புடிக்கு எ ஹஸ்பண்ட்க்கு புடிக்கு போனா அங்கேயே ரொம்ப நேர உக்காந்துட்டுரு போ ஏதா பேசிட்டு
இல்ல
ஆ எங் கூட யாரு பசங்க இல்லயா இவ சிங்குள் சைல்டுன்றதுனால கொஞ்ச போரிங்காவே பசங்க யாராவது இருந்தா தெரியாது அவுனக்கு ஆமா
பிள்ளைங்க விளாறது பாத்தா அவுங்க கூட மிங்கிலாகி விளாடுவாங்க தனியா போனா நம்ம உக்காரணு உக்காருவாங்க நில்லுனா நிப்பாங்க புடிக்காது
ட்டு மொபைல் வாங்கி வச்சுப்பா
ஓ இருக்குற தம்பி இருக்கு நீ ஃபோனு இங்க குடுத்துறு வீட்லயே இருப்பா அப்டின்னு சொல்லி விட்டு போயிருங்க
அதனால தா கடுப்பா இருக்கு அந்த டைம்ல எங்குளுக்கு அ சும்மா அந்த வீக்கு ஃபுல்லா என்ன நடந்துச்சு அப்பிடின்ற டிஸ்கஸ் பண்ணுவோ நானு வீட்டில அவுங்குளு
ம் ம்
இவ வந்து தனியா ஓரமா பாமாமவ மொகத்த வச்சி உக்காந்துட்டு பத்துட்டு இருப்ப எங்க கூட பேச மாட்ட எதுவு நாங்க பேச க்குற விஷய எல்லா வந்து அவனுக்கு போரிங்கா ஃபீல் பண்ணுவா
கரெக்ட்டா தா பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த மனசுல எனக்கு ரெண்டு பேருனால அவங்களுக் குள்ளயே அவங்களுக்கு குள்ளே இருக்க இதுவே ரொம்ப கம்யூனிகேஷனே ரொம்ப ஜாஸ்தி இருக்கு ஒன்னு இன்னொன்னு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க பஞ்சத்த சால்வ் பண்றதுக்கு எங்களுக்கு இருக்காது அதனால ரெண்டு பேருமே ரொம்ப சின்ன பிள்ளைங்கல்லா சோ அதனால ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எடுக்கிற பொருளுக்கு ரெண்டு பேரும் மாத் ஒரே பொருளுக்கு ரெண்டு பேர் சண்டை போடுவாங்க சோ அது பெரிய இதா இருக்கு
ஆனா அதுவு நல்லாதா இருக்கு அங்க தனியா இருந்தா நம்மளே கட்டிட்டு மேய்க்கணு எதுவா இருந்தாலு
வந்தாங்கன்னா ஒரு ஒரு திங்ஸ் ஒரு பிளே திங்ஸ் வாங்கினாங்க எல்லாத்துலயு ஒண்ணு ஒண்ணு வாங்கிட்டு வருவாங்க ஆனா அந்த ஒரு பஞ்சு வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதுல ஒண்ணு இருக்குல்ல அந்த ஒண்ணுக்கு அது அளவு அனாமத்தா வீட்ல கெடக்கு ஓரமா அதை யாராவது ஒரு ஆள் எடுக்கு போது இன்னொரு ஆள் வந்து எனக்கு அதுதா வேணுன்வா ச் நால் இருக்கு அழக் அழகா ஆனா அதெல்லா எடுக்க மாட்டாங்க அந்த எது ஒண்னோ அந்த ஒண்ணுக்குத்தா ரெண்டு பேர் சண்ட போடுவாங்க இப்ப நாங்க வாங்கு போது இப்பப்ப புரிஞ்சனால என்ன பண்ணுவோ ஒரே திங்ஸ்ஸ ரெண்டா வாங்கிருவோ வச்சுட்டு இந்தாங்க அடிச்சு காதீங்க போங்க ரெண்டு பேரு ஒடாஞ்ச உடஞ்சிட்டு போட்டு அப்டி சொல்லி விட்டுவோ ஆனா இப்ப வெல் ல இருந்து வரும்போத் அதுக்குள்ள சண்ட மாயங்கரமா வரு ரெண்டு பேரும்
நமக்கு தெரியு அஸ் அ பேரண்டா நம பசங்கள பத்தி தெரியறனால எது வாங்குனாலு அந்த மாரி ரெண் டா வாங்கிருவோ
நா கூட ஃபஸ்ட் வந்த புதுசல நா கூட இப்ப எடையில வந்துட்டு எதுக்கு ரெண்டு அப்டின் நா ஸ்டார்ட்டிங் சொன்னே அப்ப இவங்க அப்பா சொன்னாங்க இல்ல உனக்கு தெரியாது ஒரு திங்ஸ்க்கு ரெண்டு சண்ட போடுவாங்க வெயிட் பண்ணி பாருன்னாங்க கடசீல பாத்த டிஸ் டிஸ் சின்ன சின்ன விஷயத்துக்குல்லா ரொம்ப சண்ட அதா இப்ப பிரச்சன
ஆ சிங்கிள் சைல்டா இருந்தாலு கடு ப்புதா எதுவா இருந்தாலு வந்து என் பைய என்ன கூப்டுவா விளையாட வாமா ஆ டிவி பாக் கவாமா கார்ட்டூனு அவ பாக்குற நருட்டோ அந்த மாரி இதெல்லா வந்து என்னையு கூட சேர்ந்து பாக்க கூப்டுவா அவனுக்கு கம்பெனி குடுக்கறதுக்காக என் என்னால அத பாக்காவே முடியாது சுத்தமா இதுக்கு கிச்சன்லயே போய் நின்னுக்கலாம் போடானு அப்டின்ட்டு போயிடுவே கொஞ்ச நேரம் மட்டு அவன் கூட உக்காந்துட்டு அதே மாரி நாம என்னதா கம்பெனி குடுத்தாலு அவங்க வந்து அவங்க ஏஜ் இருக்கிற பசங்க கூட விளையாடுற அளவுக்கு இருக்க மாட்டங்குது நம்ம கூட
அதுவு உண்மதா நம்மளால அவுங்களுக்கு இது பண்ணி செலவு டைம்ல தா பண்ண முடியு நம்மளுக்கு ஆயரத்தெட்டு கம் டென்ஷன் இருக்கு இல்ல வேற எதாவது பிரச்சின இருக்கும் இல் வேற எதாவது நம்மளுக்குன்னு வேல இருக்கும் இவுங் கூட உக்கார சொன்னா அந்த அந்த டைம் ஐயோ இது நமக்கு வேஸ்ட் ஆகுதே இந்த டைம் அப்டிதா தோணுமே தவர அவங்க கூட மிங்கிளாகி அதை பா்கற நீ சொல்ற அந்த கார்ட்டூன் சேனல் பாக்குற அளவுக்கு பொறும இருக்காது ச ஆனா நானும் காார்ட்டூன் பாப்பே ஆனா அ அப்ப நம்ம பாக்கறல்லாம் ஆங்கரி பேர்டு இந்த மாதிரிதா பாத்தருப்போ
ஹலோ
கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதாங்க ஹலோ
ஹலோ ஹலோ
ஹலோ கேக்குதாங்க
ஆ சொல்லுங்க நடுவுல் கால் வந்துட்டே இருக்கா அது டிஸ்கனெக்ட் பண்ணவும் முடில
ஆமாங்க செரி வய்ங்க
ஆ ஆ ஓகே இல்ல அதுவே ஆட்டோமேட்டிக்கா கட் கட் ஆகுமா
இல்ல இல்ல நம்மதா வைக்கணும்னு நெனைக்கிறே
அப்படியா
ஆ சேரிங்க ஆ
இன்னு நாலு கால் இருக்கு இல்லையா உங்களுக்கு ஒரே நம்பர்ல நாலு கால் அஞ்சு கால் இல்லையா
ஆமா பண்ணிக்கலா அப்டி பிரச்சன இல்ல ஒகே சேரிங்க ஆ ஆ ஓகேங்க ஆ செரிங்க ஓகேங்க
ஆ ஓகே